ஆ சொல்லுமா கேக்குதா
ம் ஆ கேக்குது கேக்குது
ம் சொல்லு
நாங்க எங்க வீட்ல வந்து இந்த சைட்ல எல்லாமே செடி வச்சிருக் கோ வ ஃபஸ்ட்டு நா நா வந்து எந்த செடி வச்சாலுமே அது மொளைக்கவே மொளைக் காது அப்டியே போயிடு நா பாத்து பாத்து பண்ணுவே எதுமே வராது அப்றோ எங்க பாட்டி வச்சாங்கன்னா நல்லா புடிச்சிக்கு அவங்கதா ஃபுல்லா அந்த சுண்டைக் கா செடி இருக்கு பாத்தீங்களா அது வ் கொஞ்சதா வச்சாங்க ஃபுல்லா ஒரு ஆறு ஏ ழு மரம் பெருசா வளந்து அவ்ளோ காய் அதுல இருந்து வருது
செரி செரி
ம் அவங்க வச்சா எல்லாமே நல்லா அழகா வந்துடுத் அரளிச்செடியு சும்மா வெட்டி யாரோ போட்ருந்திருக்காங்க அத எடுத்து வச்சாங்க அது நல்லா வந்து அதுவும் பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு
சேரி சேரி சேரி
எல்லா அழகா இருக்கு
ஓ ஓகே ஓகே
ம்
அப்றோ என்ன செடி வச்சிருக்கீங்க மல்லிப்பூ மல்
பூ அ பூ அது வச் சு இன்னு அப்டியே வச்ச எப்டி வச்சோமோ அதே சைஸுக்கே இருக்கு இன்னு அது வச்சு ரெண்டு மூணு வருஷ் சா ஆகுது இன்னு அந்த சைஸ்லே எல மட்டு பூ பூத்து பூத்து எல மட்டு கொட்டுது ஆனா வ சைசு வளரல பூவு பூக்கல அது
செரி செரி நானு அப்டிதா மல்லிப்பூ மல்லிப்பூ சின்னதா தா வச்சே ஒரே ஒரு இதா ஒரு நாலஞ்சு லீப்லதா வச் ச இப்ப நெறைய வருது பூவு வந்துட்டு ஒரு நாலஞ்சுதா விடுது எப்டி சொல்றது நெறைய கொச கொச கொசன்னு இருக்குது அது எப்டி தெர்ல ஆனா அப்டியே விட்டு வெச்சிருக்கே அதே மாரி கனகாம்பரோ இரு க்குது அதுவு பூ நாலஞ்சு வருது வேற எல்லா கீழ விழுகுது வா அப்டியே இதா ஆகுது ஆனா வந்ட்டு பூ நெறைய விட மாட்டீ அதுவு எ
இங்க கனகாமரோ நெற கனகாமரோ நெறைய வரு எங்க வீட்ல அதென்னா புது புது கொட்டுது நாங்க இன்னு பறி கிறதுல்ல பாட்டி இருந்தாங்கனா பறிச்சு எனக்கு கொடுப்பாங்க பட் இப்ப வந் து ஆ இல்ல அதல்லா கொட்டி கொட்டி போயிட்டு பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க ஆனால எல்லா
ம் ம் செரி செரி செரி செரி
மெளகா செடி வெச்சிருக்கோ நெறைய அது நெறைய மெளகா பறிப்பாங்க டெய்லிக்கு பறிப்பாங்க ஆனா காரமா இருக் கது நல்லார்க்கு பாக்கறது சா புடிக்கு பச்ச மொளகா சாப்ட ரொம்ப புடிக்கு அனால அதயே பறிச்சு சாப்டுவே
போது வை பேயி
ஆமா எல்லா சாப்பாட்டுக்குமே பச்ச மொளகா இருந்துச்சன்னா எனக்கு இன்னு ஆ எனக்கு ஸ்பைசி ரொம்ப புடிக்குமா அதனால
சின்னதா வீட்ல சும்மா நாங்க எத எ எதாச்சு வந்தது இல்ல ஏதோ இது மூலியமா வந்தது தெரி நா அது வெச்சிருக்கே ஆ செடிங்க செடி வாங்கும்போது எதுலயோ வந்தது அந்த ரெண்டு மூணு பூந்தொட்டி மட்டு வெச்சுக்ட்டே இப் பதா என்னிமேல் தா ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு வெந்திய வெந்தியு கொஞ்ச போட்டு அதையே ஆமா போட்டுட அப்புற வந்து இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்ச இது பண்ணி விடு ஆனா வரமாட்டிகிதே இதெல்லா நா ட்ரை பண்ணி இருக்கே ஆல்ரெடி ஆமா புதினா இல்ல அப்டியு பண்ணிட்டே அப்டி பண்ண கொஞ்ச நாள் இருந்துச்சு அதுக்கப்புற மறுபடியு என்னச்சுன்னு தெர்ல அது ஒண்ணு கூட காணாம போயிடுச்சு அதுக்கப்புறோ மறுபடியு அ அதுதா கொத்தமல்லி இருக்குல்ல தனியா அதையு வந்து இடு ச்சு அதையு கு தூவுனா கொத்தமல்லி வரும்பாங்க அதையு அதா நெறைய டைம் ட்ரை பண்ணே அதுவு அதுதா எனக்கு ஒண்ணுமே வர்ல அதுனால நா கடுப்பாயி அது க்கப்புறோ விட்டுட்டே மறுபடியு இந்த வ இந்த வீக்கு தா ஃபுல்லா மறுபடியு அந்த பூந்தொட்டி எல்லா எடுத்து சரி எல்லாத்தையு அதுல போட்டாச்சு வேற வெறுந் தொட் வெறுந் தொட்டியதா சும்மா இருந்துச்சு எல்லா த்தியு வாஷ் பண்ணி எல்லாத்தையு வெச்சிருக்க அது சரி ஒன்னுமேல் ட்ரை பண்ணுவோ அப்டின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வெந்தய ட்ரை பண்ணுவோ அப்புறோ வந்து ட்டு வெந்தயோ அதுக்கப்புறோ கொத்தமல்லி ட்ரை பண்ணுவோ அப்டின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கே ஏதாவது பண்ணுவோ அப்டின்னு
ஆ வெண்ணய வந்துச்சு நாங்க மல்லி இது புதினா இருக்குல்ல புதினாவு நல்லா தல தனு வந்துச்சு அதையு நா ரெண்டு தடவ யூஸ் பண்ணிட்டு புதினாவுமே ஆனா மல்லி வந்து போட்டதே தெரியில மல்லி வந்து அப்டியே த அந்த மண்ணோட மண்ணா போயிருச்சு மல்
அதுதா அது எப்டி என் எத் தன டைமு எத்தன டெனிக்கா சொல்லிக் குடுத்தாங்க யூடியூப்ல நறைய டெக்னிக் சொல்லிக் குடுத்தாங்க அந்த மாரி எல்லா யூஸ் பண்ணி போட்டே ஒவ்வொருத்தரு என்ன சொல்றாங்க அது வந்து ரொம்ப போர்சா பண்ண கூடாது லைட்ட பண்ணா போது அப்படின்னாங்க லைட்ட இடிச்சா போது அப்படிம்பாங்க ஒரு ஒருத்தர் இடிக்கவே வேணா சும்மா கைல போட்டு அப்டி இது இது பண்ணிட்டு அப்டியு போடுங்க அப்டின்னாங்க அந்த மாரியு ட்ரை பண்ண
நா தண்ணில ஊற வச்சுட்ட தண்ணில ஊற வச்சு மொள கட்டுவாங்கல்ல அந்த மாரிதா நா பண்ண அப்டி வரவே கெடையாது சரி போ நமக்கு இவ்ளோ வராது ஒன்னு வராது
அதேதா அந்த மாரிதா நானு அப்டியே விட்டுட்ட இப்ப மூ எப்போ ஓ ரெண்டு வருஷத்துக்கு மேலயே வந்துச்சா அப்டியே விட்டுட்ட நானு
எனக்கு ஒரு பூ ஒன்னு இருக் பூ நா இது பாத்திருக்கீங்ளா மிளகு தெரியுமா அந்த மாரி இருக்கு வெத அதோட வெத பூ கலர்க்கலர் பூவா வருல ஃபிரெண்டு வீட்லயுமே நா அவங்க வீட்ல கலர்கலரா இருக்குன்னு எல்லாத்துலயு ஒரு ஒரு வெத எடுத்து வந்து வாங்கி எது ஒருவடமா நா நட்டு வச்ச எல்லா எடத்துக்கு டெய்லியு ந ஞாபக வச்ட்டு தண்ணி எல்லா ஊ தின ஒரு ரெண்டு செடி முற மொளச்சிச்சு மொள ச்சு ஒரு நாலஞ்சு நாள்லயே செத்து போச்சு திரும்பவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு அந்த பூ வந்து நல்ல கொஞ்சோன்னு ஒருது வச்சாலே ஃபுல் இடமு படர்ந்து போயிருமா அந்த செடி எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடு சரி நா திரும்ப இன்னொரு இடத்துக்கு போன அங்க இருந்துச்சு அதயு வாங்கிட்டு வந்து வச்ச அதுவு மொளைக்கவே இல்ல நா வச்ச எடத்துலயே ஆ நான் வச் வச்ச இடத்துலயே ஒரு செடி வளர்ந்துட்டுந்தாக எங்க அம்மாகிட்ட அம்மா இங்க பாருங்கமா நா வச்சது மொளச்சி நல்லா பெருசா வந்து பூ பூக்க ஆரம்ப்சிருச்சு
ஆ
அம்மா ஒரு வேல நீ வச்சது கெடையாது நா கொண்டு வந்து வச்சது சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அத சொ சொன்னதுமே அப்ப நா வச்சது இல்லயா அப்டின் நீ வச்சது இல்ல நா திரும்ப கொண்டு வந்து வச்சது அதுதா இப்போ மொளச்சிருக்கு பூ மொளச்சிருக்குன் சொன்னாங்க
அப்பற இந்த கொத்தமல்லி இருக் இது இருக்குல்ல சாரி முருங்கை மர அதயு வச்சு நாங்க என்ன பண்றோ எங்களுக்கு எப்டி இது பண்ணன் தெரியல பெரியவங்களா இருந்தா கொஞ்சோ ஆழமா நோண்டி வையி இப்டிபாங்க நாங்க இந்த சின்ன குச்சியா கொண்டு வந்து வச்சோ ஆனா மர வந்து பெருசா வந்துருச்சு பெருசா வந்து அது நல்லா செடி நல்லா கீர முரு முருங்க இது கா எல்லா எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோ டக்குனு ஒரு பெரிய மழ வந்துச்சு டக்குன்னு சாஞ்சிருச்சு
புரியுதா என்னய தூரமா வைக்காம உட்டுட்டீங்ளா ஆ ஆ
ஆக்சுவலி இடமே கொஞ்சோதா இருக்கு அந்த இடத்துலயே இப்போ செரின்ட்டு உன்னுமே முருங்க மரமே வேணா அப்டின் சொல்லி தூக்கி போட் அப்பற வாழ மரமல்லா வச்சுட்டு ஒரே ஒரு வாழமர ஒரே ஒரு வாழ என்னென்னமோ வச்சோ அது கொச கொச கொசன்னு வந்துட்டே இருந்துச்சு அப்பற பாத்தா அதுவு நல்லா உள்ள இது பண்ணி வக்கல அதனால அதுவு போன மழைக்கு இதாயிடுச்சு அது விழுந்தா இப்ப இது ஒயர் வேற அந்தடத்துல போதா அதனால ஆ அத கொஞ்சோ தள்ளி வச்ட்டு அதனால அதையு போட்டாதி போறு வாழமர இருக்குது அது வந்துட்ருக்குது
ஓகே ஓகே இங்க எங்க வீட்ல இருக்கு அந்த முருங்க மரோ எல்லாமே நல்லாவே இருக்கு ஃபுல்லா எல்லா மன மா ரொம்ப ஹைட்ல போய்ட்னால எல் அவ்ளோ காய் ஒரு இருவது முப்பது காய்கு மேல இருக்கு எதுமே பறிக்காம எல்லாமே காஞ்சி கொட்டிடுச்சி
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேட்டுச்சிங்க எங்க வாசல்ல வந்து ஒரு நெல்லிக்கா மரோ ஒண்ணு இருக்கு அது வந்து இது ஒரு பு எடைல வந்து புயல் வந்துச்சா குட்டி நெலிக்கா எடைய்ல வந்து ஒரு புயல் வந்துச்சு பெருசா நம்ம ஒரு சைடுந்து டு வந்து வந்துச்சு அது பாத்தீங்கன்னா நல்லா சாஞ்சிடுச்சி கீழ விழுற ஸ்டேஜி அப்ப நா கை த்தபோட்டு கட்டி இழுத்து இப்போ வச்சிருக்கோ திரும்பவும் ம் நல்லா அந்த சாஞ்சபடியே நிக்குது
எங்க வீட்லயோ கொஞ்சோ சரி அவங்ங ஒர்கா இருக்காங்க அப்டின் சொல்லிட்டு அவங்கள எது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நா ஒருத்தியே தா ஆனா பெரிய மரமா இருக்கு இப்ப நெல்லிக்கா மரோ இந்த மாரி தா வந்திருக்கு குது அது வந்து பெருசா எல்லா அ கெளக்கலையா போயிந்தது காயி இல்ல அதுக்கப்புறோ எங்க அப்பா வந்து அத மட்டு வெட்டி உட்டுட்டு போனாங்க அப்றோ இப்போ உள்ளுக்குள்ள கொச கொசன்னு வள வந்திருக்குது உள்ளுக்குள்ள காயிங்க இருக்குது இப்போ என்ன இவ்வளோண்டு எடோந் தா இருக்குது அதுல வந்து இப்போ மாங்கா மரோ இருக்கு இருக்குது சீதா மரோ இருக்குது பப்பாளி மரோ இருக்குது கொய்யா மரோ இருக்குது மாதுல இருக்குது இவ்ளோன்டு எடத்துல வாழ மரோ இருக்குது அதுலயே மல்லி பூ செடியு கனகாம்புரோ இருக்குறதே ஒரு ஒரு
இம்ம வச்
ஆமா ஆமா ஆமா பெருசா வந்துட்ருக்க வந்துட்ருக்க கொஞ்ச இன்னு வந்து காய விடல இருந்தாலுமே இவ்ளோ பெருசா வளந்துருச்சே பரவால்லயே அப்டிங்கிற மாரி தோணு
ஆ ஆ நா ஒரு செடி ஆசையா வாங்கிட்டு வச்ச பாருங்க அங்க வெயிலா இருக்கவு செரி அங்க ம மரோ வச் ச்சா நல்லா இருக்குனு நா வாங்கிட்டு வந்து வச்ச அவங்க கிட்ட கேட்டுதா வச்ச ஆனலா சாப்டா ஆடுல்லா சாப்டாமான் சொல்லு வச் ச்சாங்க நா அதுங்க துளிர தின்னுருது இதக்கு வந்து சாப்ட்டே இருந்துச்சுங்க நானு என்னால முடிஞ்ச அளவுக்கு யாரு ஹெல்ப் பண்ணல எனக்கு வேலி கட்றதுக்கு ஏ நானே சின்ன சின்ன குச் குச்சியெல்லா ஒடச்சி ஆ ஊனிதா வெச்ச அது ஊனி வெச்சதுமே வந்து எனக்கு இதாகல பாத்தா எல்லாமே அது நல்லா துளிந்து வந் ச்சு வந்துங் வந்து ஃ புல்லா மொட்டையாக்கி கடிச்சு சாப்ட்டுட்டுங்க நானு தண்ணி ஊத் தண்ணி ஊத்துற செத்து போச்சு அது ஆம்மா இது ரொம்ப கஷ் ஷ்டமாய்ட்டு எனக்கு ரொம்ப அது வெச்சு இந்நேரோ வந்தா அது பெரிய மரமாவே வளந்துருக்கு அது அதனால தா அந்த மாரி ஆவு கஷ்டமா ஆய்டுச்சி
ஆ அந்த மாரியு இதாச்சுனாலு ரொம்ப இதாகுது இப்ப பப்பாளி மரோ
புரியல
பப்பாளி மரோ
ஆ
ரொம்பா எப்டி சொல்றது அ எல்லா வந்து வளராது ஆண் பாப்பா எதோ சம்திங் எதோ சொன்னாங்க அப்டின் சொல்லிட்டு வராது அப்டின் சொல்
வளராது
லி அப்டின் சொல்லி வெட்டி வுட்டாங்க ஆனா வ வெ நானு அதை விட்டுடே ஆக்சுவலி பாதி வெட்டிட்டு போய்ட்டாங்க மறுப்டி பாத்தா அ து வளந்து க பழோ விட்ருச்சு
ஓஹோ அது கேர்ள் லாருக்கும்போல
ஆ ஆனா வந்து பழோ விட்ருச்சு அதுக்கப்றோ மறுப்டி பாத்தா பழோ விட்டுச்சு பட் அதெல்லா வந்துட்டு யூஸ் பண்ணாதளவுக்கு ஆய்டுச்சு எப்டி சொல்றது அது ஒரு மாரியா வந்து யூஸ் பண்ணாத மாரிக்கு செரி இந்த மரோ ஆகவே ஆகாது அப்டின் சொல்லிட்டு பாதியோட வெ ப வெட்றாங்க ஃபுல்லா வெட் ட்டவே மாட்டிகிறாங்க யாருமே வந்தாலு வெட்ட மாட்டேகிற கொஞ்சோ கெட்டியா இருக்ற மார்ருக்கா அந்த பப் பாளி மரோ கெட்டியா இருக்ற மாரி இப்ப பாதியோட வெட்டிட் போய்ருக்காங்க அதனால அது அப்டியே இருக்குது அதுலயு இப்ப துளிர்வ விட்டுட்ருக்குது அதுவு
ஆ நாங்க ம மரோ பப்பாளி மர வ ச்சி இப்ப பழுக்க பழுக்க சாப்ட்டுட்டோ எங்க அக்கா வேற அப்ப கன்சிவ்வாருந்தா எங்க அக்காக்கு பப்பாளின்னா ரொம்ப புடிக்கு நா பாக்க வச்சு சாப்டறதுனால அவுகளுக்கு ஒரு இது இப்பதா பப்பாளிய நீ மு மு ன்னாலே காய்கனுமா அப்டின் சொல்லிட்டு
செரி செரி
ஃபுல்லா பழ பழமா அதுவு அணில் ஃபுல்லா கடுச்சு கழ்ச்சு கீழ கொட்டிரு எல்லாத்தயுமே நா போயி அது அணில் சாப்றதுக்குள்ள போய் பறிச்சுட்டு வர்னு நாங்க ஏனா நல்லா ஹை ட்ல போட்ருமா அது பறிக்கிறதுக்குள்ளயே ரொம்ப கஷ்டமா செரமமாயிடு ரொம்பவே
சேரி சேரி சேரிப்பா டைம் முடின்ச்சு நா கூப்புறே
ஓகே பாய்
ம் பாய்